ஆ ப்ரோ என்ன பண்றீங்க
இல்லக்கா வீட்ல வீட்லதாக்கா இருக்கறோ இன்னு வெயில்ல வெளியவு சுத்த முடில
அம்
எப்டிக்கா ஒர்க்கெல்லா எப்டிக்கா போது
இப்ப அ ஜூன் பஃஸ்ட்டுன்னு சொல்லிருக்காங்க இன்னு கரெக்டா ஸ் தெளிவா தெரியல டியூஷன்ஸ் மட்டு போட்டுட்டே போட்டுட் ட்டு இப்ப அதுதா கொஞ்சோ ரன் ஆயின்டுருக்கு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா ச்சு இருந்தா சொல்லுங்க
நா இந்த வெளில எதனா ப பேம்ப்லெட் மாரி மாட்னீங்கன்னா அங்க கூட நறைய பேர் அந்த மாரி எதனா பண்ணிருக்கீங்களாக்கா
ஆமா இ போட்டிருக்கே அதுக்குதா இப்போ ஒரு ஹாஃப்னாருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கேட்டாரு செரி அத பத்திதா உங்ககிட்ட பேசலா அப்டின்ட்டு பண்ண அவர் வந்து ஒரு ஸ் ஸ்கூல சி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருக்காரா அவரு அவர் வந்து இந்த ஒரு இந்த மாரி டிஸ்ட்ரிக்கு ஸ்ட்ரீட் வைசா வந்து இன்சார்ஜ்ன்ட்ர மாரி அவுங்க ஸ்கூல்ல பிரிச்சு உட்ருக்காங்களா அப்ப நீங்க டியூஷன் போட்டிருக்கீங்கன்னும் போது இந்த ஏரியால வர பிள்ளைங்கள வந்து எங்க ஸ்கூலுக்கு அட்மிஷன்ஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணிங்க அப்டின்னா உங்களுக்கு ஒன்னு க்கான ரெபரன்ஸ் அமௌன்ட்டுன்ற மாரி உங்களுக்கு நாங்க பண்ணுவோம் அனுப்புவோ அதே மாரி எங்க ஸ்கூல் பிள்ளைங்க டியூஷன்ஸ் வேணு அப்டின்னும் போது நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு அ ஒரு இது அனுப் ப்புறோ அப்டின்ற மாரி ஒரு டீலிங் இப்ப வந்து பேசிட்டு போனாரு அவரு எங்கிட்ட இது வந்து எப்டி இது ஸ் சாத்தியமா பண்ணலாமா என்னென்னு தெரில எனக்கு எந்த ஐடியாவு கெடைக்கல செரி உங்ககிட்ட கேட்டா எதனாச்சு தெளிவு கெடைக்குமேன்றதுக்காக தா கால் பண்ண ப்ரோ
ஓ நீங்க என்னென்ன கிளாஸ் வரைக்குங்க எடுப்பீங்க
ஆ ஒன் டூ எயிட் வந்து ஆல் சப்ஜெட் எடுப்ப ஆ சிபிஎஸ் சி சிபிஎஸ்சி யு செரி மெட்ரிக்கா இருந்தலு ஸ்டேட் போர்டா இந்தாலு எதுவா இருந்தாலு ஒன் டு எயிட் ஆல் சப்ஜட் எடுத்துருவே அ நைன்த்துலருந்து டுவெல்த் வரையு என்னுடைய லாங்குவேஜ் மட்டுந்தா எடுப்பே தமிழ் மட் மட்டுந்தா நா எடுக்குற
ம் ஏன்னா இப்ப நீயூ இப்ப இப்ப நியூ சிலபஸ் அந்த மாரி மாத்திட்டாங்கன்னா நம்ளுக்கு அதே பாடந்தானக்க வரு
ஆமா அதே கான்செப்ட்டுதா வரு என் இப்ப என்னுடைய லாங்குவேஜ் த்து நானு தமிழ்ன்றதுனால நா ஒன்லருந்து டு டுவெல்த்து வரையு நானு அப்டியே சேம் தமிழன்றதுனால எப்டி வேணாலு நா எடுத்துடுவே அது ஒரு பிரச்சன இல்ல எனக் பிரசன்டா நா லெவன் டுவெல்த் எடுக்கறதுனால எனக்கு அது ஒரு பெரிய விஷ ஷயங்கெடையாது அதையு எடுத்து முடிச்சுடுவே ஒன் டு எயிட் ஆல் சப்ஜெட்டு போடும்போது அது ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணி எடுத்து முடுச்சுருவே கொஞ்ச ஈஸியாதா இரு க்கு அதனால பாத்துக்கலான்ற ஒரு இதுல தா நா போர்டு போட்டு பண்ணின்ருக்கே இப்ப இவர் வந்து இ து மாரி குடுத்துருக்காரு அக்காடமிக்காக ஆ நீங்க என்ன சொல் றீங்க இந்த மாரி கேட்டாரு செரி நா நானு கொஞ்சொ ரெஃபர் பண்ணிட்டு நா உங்களுக்கு சொல்றே அப்டின்ற மாரி வாங்கிட்டு அனுப்பிட்டே செரி உங்ககிட்ட கேட்டா எதனாச்சு ஐடியா கெடைக்கு என்ன பண்ணலா அப்டின்றதுக்காக தா கேட்டே
இல்லக்கா டியூஷன்லா தாராளமா எடுக்கலாங்க ஏனா இப்ப இருக்குற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேரு ஒர்க்கு போறதுனால அவுங்க பசங்கள அந்தளவுக்கு வந்து பாத்துக்க மாட்டென்றாங்க பாத்துக்க மாட்டென்றாங்கன் சொல்ல முடியாது அவுங்க ஆ சாப்பாடு ச காலைல செஞ்சு வச்சா அது வந்து ஈவினிங் வரைக்கு அப்டியே தா இருக்குது அவுங்க படிக்கிற இதுக்கு அவுங்க அந்தளக்கு கான்சென்ட்ரேட்லா பண்றாங்களா என்னனு கூட தெரியமாட்டெ சில வீட்ல பண்றாங்க சில வீட்ல பண்ண மாட்டென்றாங்க அந்த ஒர்க் ப்ரஷர்னால அந்த டைம்க்கு வந்த அவுங்க தே ஆகணு ஏனா டியூஷன்னு ஃப்ரெண்ட்லியா இருக்கற்த வந்து டியூஷன்ல தா இருப்பாங்க
ம்
நம்பி ஃப்ரெண்ட்லியா டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே நெறைய பேரு வந்துருவாங்க டியூஷனுக்கு
ம்
சோ அந்த மாரி வந்து என்னன்னா ஆ அவுங்க டியூஷனுக்கு வர வர வர ஃபிரெண்ட்ஸு இன்னு ரெஃபர் பண்ணுவாங்க சோ நம்ம வந்து டியூசன் நடத் துற மாரி இருந்தா கூட அவுங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கூல்ல அது வந்து வேற அந்த சந்து நம்பளுக்கு பாடொ சொல்லி குடுப்பாங்க இருந்தாலு வந்து நறைய டிசிப்ளின் வந்து அவுங்க வீட்ல இருக்குற ஆளுங்க கிட்டருந்து தா அவுங்க கத்துப்பாங்களே ஆ அவுங்க நார்மலா அவுங்க ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சொ அவுங்க வீட்ல இருக்குற பசங்க கிட்ட டியூஷன்ல யார் யார் வராங்களோ அந்த பசங்க கிட்டதா அவுங்க ஃப்ரெண்ட்லியா அதிகபட்ச இருப்பாங்க ஸோ நம்மந்து அதுக்கேத்த மாரி அவுங்களுக்கு அட்மாஸ்ஃபியர்லா உருவாக்கிட்டா அதுக்கேத்த மாரி அவுங்க வந்து பிக்கப் பண்ணிக்கினு டியூஷன்லயே நல்லா கத்துக்கிட்டு அவுங்க அதுக்க அதுக்கு ஏத்த மாரி ஸ்கோர்லா நறையா பண்ணுவாங்க
ஆமா நீங்க சொன்னது உண்ம தா இப்ப ஒரு ரெண்டு மூணு பேரண்ட் வந்து இப்போ விட்ருக்காங்க ஒரு புள்ள வந்து ஃபிஃப் த்து ஒன்னு வந்து சிக்ஸ்த்து இன்னொன்னு வந்து எயித்து அவுங்க என்ன சொல்றாங்கனா நாங்க ஒர்க்கிங்கு காலைலெந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி வரையுந்தா ஸ்கூலு அ து வரையு ஆட்டோ வச்சுருக்கோ அவுங்க வீட்டுக்கு வந்துட்டு திருப்பியு ட்யூஷன் வர்றத்துக்கு வ ஆட்டோ பேச முடியாது அதனால நாங்க டைரக்டா இங்யே வர மாரி நாங்க பாத்துக்குறோஅ இங்க வந்துட்டா நாங்க வந்து எட்டு மணிக்கு நா வந்து பிக்கப் பண்ணிப்பே எட்டு மணி வ ரையு நீங்க வந்து பாத்துக்கோங்க ஓ ஃபோர் தேர்டினா ஒரு ஃபைவ் க்குலா வந்துருவாங்க வந்துட்டாங்கனா ஃபைவ்லந்து ஒரு எயிட் தேர்ட்டி வரையு நீங்க பாத்துக்கிட்டிங்கனா நாங்க வந்து அப்டியே பிக்கப் பண்ணிக்கிறோ கொஞ்சொ நீங்க வந்து அந்த ஈவினிங் டைம் மட்டு வரப்ப வந்து அவுங்களுக்கு கொஞ்சொ காஃபியோ பாலோ எதோ ஒன்னு குடுத்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாரி பிஸ்கெட் அது மாரி வச்சு குடுத்துருங்க அதுக்கு தனியா நாங்க பே பண்ணிட்றோன்ற மாரி கேக்குறாங்க
ம் ஆ பண்லாக்கா ஏனா வந்து இப்ப நார் மலா வந்து காலைல எட்டு மணிக்கு அவுங்க ஸ்கூலுக்கு போறாங்க ஈவ்னிங் மூணு மணிக்கு அந்த மாரி வீட் க்கு வராங்கன்னா வந்து அவுங்க டெய்லி ரொட்டீன் தா அது அவுங்க ஃபஸ்ட்டாண்டர்ட் இல்ல இருந்து ஆல்மோஸ்ட்டு அந்த டய த்ரீ ஓ கிளாக்கு த்ரீ ஓ கிளாக்கு டைமிங் பாத்தீங்கனா எயி்த்து வரைக்கு வரு சோ இது வந்து டெய்லி அவுங்க ரொட் டீன் போறதா அங்க வந்து ஹையர் கிளாஸு நை டு டுவல்வ அந்த மாதிரி போற டைம்ல ஃபை டூ சிக்ஸ் அந்த மாரி வீட்டுக்கு வருவாங்க சோ இது வந்து ஜென்ரலா அவுங்க வந்து அந்த ஸ்கூல் போற வரைக்கு இதே டைமிங் தா அங்க ப்ராசஸ் போயிட்டே இருக்கு ஆனா ஸ்கூல்ல வந்து மேக்சிமம் வந்து என்ன பண்ணுவாங்கனா உங்களுக்கே தெரியு இந்த மாதிரி அதிகபட்சோ யார்கிட்டயு பேசக்கூடாது ஃபுல்லா படி படி படி அப்டின்னு தா சொல்லுவாங்க ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அடுத்த என்ன திங்க் பண்ணனு அது வந்து ஸ்கூல் இருக்க ஸ்கூல்ல இருக்க சொல்ல அந்தமாரி அவுங்கலால யோசிக்க முடியாது சோ சிம்ப்ள சொல்லனும்னா அங்க ஸ்கூல்ல இருக்க சொல்ல அந்த ஜப்செக்ட் ஓரியன்டடா அந்த மைன்ட் செட்லதா இருப்பாங்க ஆனா வீட்டுக்கு வந்து இந்த மாரி டியூசன் இது வீட்டில இருக்க சொல்ல அவுங்க வந்து சிங்கிள் சைல்டா இருந்தாங்கன்னா அவுங்களுக்கு வந்து அந்த பிஹேவியர் வந்து வெளில போனா தா அவுங்களுக்கு தெரியு ஸோ வெளியில யாருனா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா செரி அவுங்க கிட்ட தா அந்த மத்த பிஹேவியர்லா அவுங்க கத்துக்க முடியு அந்த ஒழுக்க கத்த ஒழுக்கம் வந்து ஸ்கூல்ல கத்தூக்குவாங்க அது இல்லைன்னு சொல்ல சோ மத்த இதெல்லா அவுங்களுக்கு வந்து இப்போ நார்மலா ஒரு கடைக்கு போறாங்கன்னா அந்த கடையிலு அவுங்க வந்து கரெக்டாக இது பண்ண தா அவூங்களால அந்த இடத்துலலா சர்வே பண்ண முடியும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பையன் சொல்லிட்டு எவ்ளவு ஏமாத்திருவாங்க அந்த மாரி சொல்றே அந்த மாரி தைரியம் அந்த மாதிரி சைல்டனஸ் சோ இந்த பிஹேவியர்ல்லாம் மாத்துறதுக்கு ஒரு டியூசனால முடியும்னு நா சொல்றேங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்ற பேரன்ஸ் வந்து அவுங்க படிக்குறாங்க பசங்க அந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த மாரி எக்ஸாம் டைத்ல தா அவுங்க கேக்குறாங்க படுச்சுயா படுச்சியா படுச்சியா அவ என்ன மார்க் எடுக்குறா அந்த மாரில்லா அவுங்களுக்கு தெரியாது ஆனா டியூசன் டச்சர் தா அந்த பைய எப்டி படிக்கிறா என்ன மார்க் வாங்குவா நெக்ஸ்ட்டு என்ன படிச்சா அவ வந்து அதிக ஸ்கோர் பண்ணுவா அந்த மாரில்லா தெரியு சோ டியூசன் ஸ்கூலுக்கு அடுத்தது டியூசன் தாங்க பிரவேர் பண்ணுவே சோ இந்த மாரி டைத்ல என்ன பண்ணனுன்னாஇங்க வந்து டியூசன் டியூசன்ல பசங்கள வந்து ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப பத்ரமா அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டடா நீங்கள் சொல்லிக் குடுக்குறதுக்கு மாறாக அவுங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையு சொல்லிக் குடுத்தீங்கன்னா இன்னு கொஞ்சோ பசங்களும் நல்ல குரோ ஆக சொல்ல அவுங்க மைண்ட்செட்டும் நல்லா போகுங்க
எனக்கு அது புரியுது ஆனா அந்த பிள்ளைங்க இப்போ ரெண்டு மூனு நாளா வராங்கன்னா அப்ப காலேல இருந்து ஒரு ஒரு நாலு மணி வரையு ஸ்கூல்ல இருந்துட்டு அதுக்கப்றோ வந்து திருப்பி எட்டரை மணி வரையு இங்கே இருக்கணும் இருந்துட்டு திருப்பி வீட்லயு போய் அதுங்கள படி படின்றாங்களா பேரண்ட்ட அப்போ அந்த பசங்களுக்கு சுத்தமா என்ன ஆயிடுது ரொம்ப வந்து அப்டியே ஒரே இடத்ல போட்டு டம்ப் பண்ண மாதிரி ஆயிடுது இல்ல அது பாவமா இருந்துச்சு அதனால நா என்ன பண்ணே அது ஒரு நாலு மணிக்கு வந்தாங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு மணி வர பெரிய எங்களது கொஞ்சோ வீடு கொஞ்சம் பெரிய வீடுன்றதுனால அந்த ஒரு மணி நேரம் நா வெளயாட விட்ருவே
உம்
நல்லா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நல்லா பேச விட்டு அந்த பிள்ளைங்கள ஓரளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்ற மாரி அந்த பிள்ளைங்கள கொஞ்சோ நல்லா விளையட விட்டுட்டு அதுக்கப் அப்பறமா தா நா உக்கார வைப்பே அப்போ ஒக்கார வச்சிட்டு அந்த பிள்ளைங்க படிக்கும்போது நல்லாயிருக்கு ஆனா சில நேரத்தல நா வரதுக்கே லேட் ஆகிடுது பாருங்க அந்த நேரோ வந்து வந்த உடனே அப்டியே உக்கார வைக்கும்போது அந்த பசங்க படிக்க மாட்டேங்குது ரொம்ப டல்லா ஆயிறாங்க அப்டியே முடிஞ்சதா என்ன எப்ப மிஸு முடிப்பாங்க எப்ப நம்ம வீட்டுக்கு போவோ அப்டீன்ற மாரி மைண்ட் செட் ஆயிடுது ஆனா வந்தவுனே நா வெளயாட விட்டு அதுக்கப்றோ உக்கார வச்சன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்குறாங்க அப்ப இது மாரி பேரண்ட் பண்ணும் போது இது ரொம்ப கஷ்டமாயிட்றாங்கல்ல பிள்ளைங்க அப்ப அது இதுக்கு நா என்ன பண்றதுன்னே என க்கே ஒன்னும் புரியில எனக்கு டைமிங் வந்து நானு இன்னு கொஞ்ச கம்மி பண்ணலாமா இல்லாட்டி எ இல்லாட்டி நானு ஸ்டார்ட் பண்ற நேரத்த கம்மி பண்லாமா என்ன பண்ணலா?
இல்லக்கா இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி கூட ஓகே ஆனா நான் பாரத்த டியூசன்ல என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க வந்து ஸ்கூல ஸ்கூல முடிச்சுட்டு வருவாங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ப் ஆயிட்டு டியூசனுக்கு வந்துருவாங்க வந்துட்டு அந்த டியூசன் டீச்சர் வந்துட்டாங்கன்னா அவுங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறீங்களோ அதுக்க ஏற்ற மாரி அவ்ளோ சீக்கிரோ சோ இப்போ சப்போஸ் வந்து டியூஷன் டைம் வந்து ஒரு எயிட் எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி அந்த டைம் வரைக்கு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு சவன் அந்த மாரி டைமுக்குள்ளே முடிச்சட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒன் அவர் வந்து வெளயாட்ற டைமு சோ அந்த மாரி உங்களுக்கு வந்து டி வி பாக்க உட்றே டி வி இப்ப டி வி னா எந்த மாரி டி வி னா அந்த எஜுகேஷன் டி வி நீங்க அந்த இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெறைய ரைம்ஸு அந்த ஏ பி சி டி அந்த மாரி கிட்ஸு ரெ ஓரியன்டடா ரிலேட்டடா இருக்கிறது அத அப்டியே யூடியூப்ல டி வி யில போட்டு காட்றாங்க. அதுலயே அவங்க வந்து டாஸ்க் பண்ற மாதிரி சில ஆப்ஷன்லா வச்சிருக்காங்க. சோ அந்த டி ல அவங்க மோட்டிவேட் பண்றாங்க. இந்த மாரி நீங்க சீக்கிரமா முடிச்சீங்கனா இந்த மாரி வெளையாட்டு இது பண்றே. அதே மாரி வந்து என்ன ஒன்னு வந்துன்னா அந்த பசங்களுக்காக அந்த சின்ன சின்ன விளையாட்டு பசில்ஸு அந்த மாதிரி கூட வெச்சிருக்காங்க. சோ அந்த மாரி பண்ணீங்கன்னா நீங்க வந்து பசங்க சீக்கிரமாவு அந்த டா படிப்ப முடிச்சுட்டு ஹோம் ஒர்க்கு அந்த ஸ்டடீஸு அதெல்லா முடிச்சுட் டு அந்த பிளே பண்றதுக்கொசரோ அந்த டாஸ்க்கு பண்றதுக்கொசரோங் கூட அவங்க இன்னு மோட்டிவேட்டடா கூட அது பண்ணுவாங்க்கா
கண்டிப்பா கண்டிப்பா உங்க கூட பேசுனது நெறைய ஐடியா கெடைச்சது நா வேண்ணா இத ஃபாலோ பண்றே ஓகே ப்ரோ தேங்க் யூ ப்ரோ ம் உம்